ஆஹ்டக்கங்க - ஆஹ் நல்லாயிருக்கு ஜங்னிற பெர்
ஊம் நல்லா இருகன்பா பிரியாணி நேத்து பிரியாணி எப்புடி செய்றதுன்னு கேட்டீங்ளே ஹலோ நேத்து பிரியாணி அந்த பாதா பிரியாணி எப்டி செய்றதுன்னு கேட்டீங்கள சொல்லவா
சொல்லுங்க
ஒண்ணுல்ல அந்த பாய் வீட்டு பிரியாணி நேத்தா நல்லா உத்து கவனிச்சோ அவ்ங்க என்ன கலக்குறாங்க அதுல என்ன டேஸ்ட் கொண்டு வராங்கன்ட்டு
ஆஹ
ஏ என்ன டேஸ்ட் அவ்ளோ அழகா கொண்டு வராங்கன்னா மெயினா அவுங்க அது என்ன சேக்கறாங்கன்னா அந்த கேஷுநட்டு் இருக்குலீங்களா முந்திரி பருப்பு - முந்திரி பருப்பு இப்ப அரச்சி வச்சிறாங்க. அதுதா வந்து டேஸ்டே கொண்டு வர்தாங் ட்டு முந்திரி பருப்பு வந்து அரைச்சி வச்சு கிறாங்க நல்லா ஊற வச் ச்சுறாங்க அத நைட்டே ஊற வச்சுட்டு அந்த தோல்லா ல எடுத்துட் ட்டு அப்டியே ஒரு மாரி பால தேங்கா பால் மாதிரி எடுத்துகிறாங்க அத
உம்
இதுதான் மெயினா கலக்கி டேஸ் கொண்டு வராாங்களே அவ்ங்க இது அர்த் து வச்சுக்கிறாங்க கிட்டத்தட்ட இப்ப ஒரு பத்து கிலோ செய்யறாங்கன்னு வச்சுக்கங்கள பத்து கிலோ அரிசி ஊர வச்சாங்க இதுல வந்து ஒரு கிலோ இஞ்சி நல்லா போட்டுருவாங்க இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா போட்டுருவாங்க அதுல எண்ணைல பட்ட லவங்கலா சே த்துட்டல இதுல வெறு வெங்காயொ த நல்லா ரீபண்ட் ஆயில்ல வந்து வெங்காயொ நல்லா வருத்தடுறாங்க நல்லா ஒரு மார் பிர்ரௌனா மாறிடுது அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா இஞ்சி பூண்டு அத வந்து நல்லா ஒரு கி கிலோ இப்ப பத்து கிலோ சாப்பாடுனா ஒரு கிலோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதுலே வந்து து க நல்லா மிக்ஸ் பண்ணி அ இது பண்ணிட்டே இருக்காங்க அதுக்கப்பறொ வந்து பண்ணும்போது தக்காளி க்காளி வந்து நம்ம சொல்றோ த க்காளி அதிகமா யூஸ் பண்ண கூடா யூஸ் பண்ணுன்ட்டு அவங்க ந நெஜமாவே சொல்ற ஒரு அர மண்நேரொ கூட அவங்க அந்த அ அர கிலோ கூட யூஸ் பண்ணல பத்து கிலோக்கு கிட்டத்தட்ட ஆஹ் இல்ல இல்ல ஒரு கிலோ இருக் பத் த்து கிலோ அரிசிக்கு ஒரே கிலோதா தக்காளி போட்டாங்க தக்காளி அதிகமா யூஸ் பண்ண கூடாதா அவங்க சொன்ன ரகசியம் அதுதா இன்னொன்னு வந்து இந்த பட்ட லவங்கொ திராட்ச அது இ இதல்லா என்ன பண்றாங்க வருத்துடுறாங்க வருத்துட் ட்டு அரச்சிறாங்க அது எண்ணைல வந்து லைட்டா அ ரொம்பல்லா டீப் ஃப்ரை எல்லாம் பண்றது இல்ல பிளாக் ஆகற மாரிலா இல்ல ஜஸ்ட் சும்மா அப்டியே வருத் த்துட்டு அத பவுடர் பண்ணி வச்சுக்கிறாங்க இவ்ளோ தாம்ப்பா அவங்க டேஸ்ட்டே கொண்டு வந்துடுறாங்க அதுலே அப்றோ கொண்டு வந்து சிக்கன் அந்த இதுல போட்டறாங்க அதுக்கு மேலே தயிர் ஊத்திட்டு நல்லா கொஞ்சம் நேரம் மேக்னேட் பண்றாங்க அழகா அது மேலே போட்டு போட்டு போட்டு நல்லா தேய்ச்சுக்க இது பண்ணி அது ஒரு ரெடி பண்ணிடுறாங்க அப்புற என்ன ஆவுதுன்னா நெய் ஊத்துறாங்க அதுக்கு மேல கொஞ்சம் நெய் ஊத்துறாங்க ஹலோ ஆஹ் அது மேல கொஞ்சம் நெய் ஊத்துறாங்க நெய் ஊத்திட்டு என்ன பண்றாங் க தக்காளி கொஞ்சோ தான் வணங்குது ரொம்ப அதிகமால்லாம் வணக்குறது இல்ல இது பண்ண அப்புறம் தனி மிளகாய் பொடி அத போட்டுட்டு கொஞ்ச நேரம் மறுபடி எவ் ளோக்கெவ்ளோ நீங்க அந்த தண்ணி அந்த எண்ணயோட அது மிக்ஸ் பண்றீங்களோ அந்த மசாலாவ அவ்ளோக்கவ்ளோ டேஸ்ட் கொண்டு வருது அப்டி பண்ணிட்டே இருக்காங்க தயிருக் கம்பல்செரி ஒன்ர கிலோ ஊத்துறாங்கோ இப்ப பத்து கிலோ அரிசிக்கு வந்து ஒன்ர கிலோ தயிரு தயிர் நல்லா போடுறாங்க தயிர் நல்லா போட்றாங்க நம்ம வந்து பட்ட லவங்கம் அப்டி டேரக்டா போடுவோம் அது கெடையாது அது வந்து வறுப்பட்டு அது வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பவுடரா பண்ணி வச்சுக்கிறாங்க ஓகேங்களா பண்ணிட்டு ஆஹ் என்ன பண்டாங்க லாஸ்ட்டு அந் த இதல்லாம் கறியில்லா போட்டுட்டு கொஞ்சோ அற பதத்துக்கு வேகும் இல் ளா அந்த டைம்ல அதா வந்து அத போடுறாங்க அந்த வாசனைக்காக டக்குன்ன அந்த கறில புடிக்கணும்ன்றதுக்காக அந்த வாச னைய போட்டுற்றாங்க போட்டுட்டு மறுபடியும் பத்து நிமிஷம் தட் போட்டுட்டு கறி நல்லா வேகுற அளவுக்கு வுட்டுற்றாங்க இதுல எந்த தண்ணியோ எதுமே கலக்க குறது கெடையாது அப்புறோ அஹ் அதுக்கு மேல வந்து என்ன பண்றாங்கன்னா கொத்தமல்லி தலயும் அஹ் புதினா தல அது ஒரு லேயர போட்டு டு மூடி வச்சிருற்றாங்க அது மறுபடியும் சாறொ எறங்கணும் அதுக்கு மேலதான் வந்து அவுங் கறச்சி வச்ச அந்த இது சொன்ன இல்லீங்களா கேஷுனட்டு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு விழுது அத இன்னா பண்றாங்க அத ஊத் சிரங்ப்பா அத ஊதிட்டு அது மேலதான் தண்ணி மிக்ஸ் பண்றாங்க எத்தன அளவுக்கு தண்ணி பத்து கிலோன்னா அதுக்கேத்த வாட்டரு வந்து மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா சபேஷ்
ஹலோ
ஆஹ் அது இன்னா பண்றாங்கன்னா அது பண்ணிட்டு அது ஒரு பத்து நிமிஷம் நல்லா உட்டுறாங்கப்பா ஒடனேலா தண்ணி ஊத் தர்து கெடையாது மிக்ஸ் பண்றாங்க மிக்ஸ் பண்றாங் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கறாங்க அதுக்கப்புறம் உப்பு போற்றாங்க உப்பு போட்டுட் இன்னாப் பண் ப்பரன ஊ கொஞ்ச நேரத்து பத்து தண்ணி அதுக்கப்புறந் தான் தண்ணி கார சேக்குறாங்க தண்ணி சேத்து கொதி வர மாரி வந்து அரிசி வந்து ஒரு பக்கத்துல வந்து ஒரு சிலர் இன்னாப் பண்றாங்க தம் பிரியாணி செய்யற்தா இருந்தா டைரக்டா கொட்டிறாங்க அதிலே அரிசி கொட்டிட்டு அது லாஸ்ட்டு ஒரு முக்கா பாத்துக்கு வெந்துட்ட பிறகு அடுப்புலே தம் போட் எறக்கிடுவாங்க ஒரு சிலர் இன்னாப் பண்றாங்கன்னா இந்த பக்கம் அந்த மசாலா ரெடி பண்ணிறாங்க ஒரு அடுப்புல ஓரு அடுப் ல அரிசி தண்ணி ஆஹ் புதினா பட்ற லவங்கம் ஆஹ் திராட் ச்ச அந்த நட்சத் த்துற மாரி இருக்குல்ல ஸ்மெல்லுக்கு எல்லாமே அதுல ஆஹ் ஸ்டாரு அது எல்லாமே போட்டுட்டு கொதிக்க வைக்கிறாங்க அது. அரிசியோட அது கொதி. க்கும்போது வடிச்சு வடிச்சு அந்த அரிசிய கொஞ்சம் ஒரு அர பதத்துக்கு வந்துச்சுன்னா. அத தண்ணிய வடிச்சு. வடிச்சு வடிச்சு வடிச்சு என்ன பண்றாங்க அந்த இதுல போய் சேர்த்துறாங்க. இதுல உஹஹஹ மசாலா போட்டு வச்சுருக்காங்கில்லைங்களா மசாலா தனியா அரச் அரிசி தனியா. இந்த அரிசி முக்காவாசி. தி வேகுமல அத எடுத். து இதுல கொட்டிறாங்கப்பா. கொட்டிட்டு களர்றாங்க களர். றாங்க மேல இருக்கிற அந்த மசாலா எல்லாம் இன்னொரு லேயர் போட்டு போட்டு போட்டு களாறி வுட்டுட்டு தம் போட்டு வுட்டுறாங்க. கிட்டத்தட்ட. முக்கா மன்னேரோ பாக்குறாங்க கரெக்டா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வுடுறாங்க அத
ஆஹ.
இல்லைன்னா அர மணி நேரம். மேக்சிமம் அர மணி நேரம் தான் விடணும். அர மணி நேரம் நீங்க. விடும்போது சூப்பரா இருக்கும் அழகா வரும். அழகா ஒடச். சு நீங்க சாப்பிடும்போது அவ்ளோ டேஸ்டா இருக்கு லாஸ்ட்ல நெய்ய மட்டும் களறி வுட்டுறாங்க.
இப்பயே சாப்பிட்டா மாதிரி ஃபீலிங்ல சொல்லி. டிங்
ஆஹ நான் கண்ல. பாத்தே. இத மாரி செய்யும் போது அதுக்கு ஒரு தனியா ஒரு கொழம்பு செய்யறாங்க. பா இப்ப ஒரு தால்சா குழம்புன்ட்டு. அட அட அடா அது இன்னு அட்டகாசோ. தால்ச்சா குழம்புன்னு ஒன்னு செய்யறாங்க பீர்னி ஒண்ணு செய்யறாங்க பாருங்க. ஆ அப்படி இருக்கு.
. அந்த பா பாயாசத்துக்கல கி இல்ல இல்ல. நான் குக்கர்ல செஞ்சிருக்கது உம் சொல்லுங்க
அஹ் பாஸ்மதி ரைஸ் த்து எடுத்துக்கணும் பீர்னிக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊரலாம் வைக்க இருக்க கூடாது அப்படியே மிக்சில வந்து உடக்கணு ரவ பதத்துக்கு உடச்சுக்கணு அத
ஆஹ்
புரிது ங்களா அத எடுத்து தத்து வெச்சுக்கணு அப்புறோ வந்து பால் ரெண்டு லிட்டர் பால்ல ரெண்டு லிட்டர் தண்ணி கலக்கலா கலந்துட்டு நல்லா கொதி வரும்போது இந்த அரிசி ச்சு அதுல போட்டுறணு
உம்
போட்டுட்டு குங்கும பூ மா அந்த கலர் வர்ற க்காக குங்கும பூ யூஸ் பண்லா இல்ல ன்னா நீங்க மஞ்சளே கூட யூஸ் பண்ணலா நம்ம கொழம்புக்கு யூஸ் பண்றோ போடுரோலீங்களா மஞ்சள் அதே கூட போடலா அதே நல்லாதா இருக்கு அதே நாங்க போட்டு பாத் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது இந்தா அப்போ அது நாங்க போட்டு பாக்குமன் னா நல்லாவே இருந்துச்சு மஞ்சத்தூளே போடலா அது ஒண்ணு பிரச்சனயே கெடையாது நல்லாவே இருக்குது அதுல போட்டுட்டு அஹ் லாஸ்ட்டா நல்லா வெந்துர்ணு ஆஹ தண்ணி மாரி பாயச பதத்துக்கு வெந்துர்ணு அது
ஆஹ் தண்ணி பாலு அரிசி
ஆமா இது மூணு மட்டு அதுக்கப்புறோ நீங்க சுகர் வேணுனா கலந்துக்கலா அப்படி இல்லனா இதா லாஸ்ட் இன்கிரிடியன் என்னன்ன முந்திரி பருப்பு அதெல்லா வந்து நெய்ல வந்து இந்த பக்கோ வறுத்து வெச்சுக்கணு முந்திரி பருப் பு அதெல்லா நெய்ல வரச்சு அதுல ஊத்திட்டு மில்க் மெய்டு இருக்கில்லீங்ளா மில்க் மெய்டு கேள்வி பட்டுருக்கிறீங்ளா ஆ அந்த மில்க் மேடுதான் மெய்னே இதுக்கு ஸ்வீட் குடுக்குறது அதப் போட்டு ரெண்டு டப்பா போட்டு கலக்கி அப்டி மூடிட்றாங்க நெய்யும் லாஸ்ட்டா நெய் தாள்ச்சி ஊத்திட்றாங்க அதுல பா அவ்ளோ டேஸ்ட் வாது சூடாவு குடிக்கிலாம் சில்லுனு நீங்க ஃப்ரி்ட்ஜுல வச்சுட்டும் குடிக்கலாம் ஃப்ரி்ட்ஜ்ல வச்சு குடிச்சா இன்னும் அல்டிமேட் டேஸ்ட் அடுத்த நாள் இன்னும் சூப்பரா இருக் இதுதான் வந்து அ ரகசியமா இந்த ஊரோட ரகசியமே இந்த மே இதுதா இந்த பாயாசோந்தா
அ ரெண்டு மூணு கப்பு கூட சாப்புட்றாங்க அது போனா வ
ஐயோ பாத் பாட்டுல் பாட்டுலா குடிக்கிறாங்க நீங்க வேற கப்புக்கு ஏன் போறீங்க ஒரு பாட் ட்லே அவ்ளோ டேஸ்டாக்குது அப்டி குடிச்சிட்றாங்க அத எங்க வீட்லக்குறவர் லாம் அந்த அந்த அதுக்கு அடிம அந்த பழத்துக்கு என் பையன் என்ன கலன்னு போனாலு அம்மா பீர்னி கொடுத்தா மட் ஒரு பாட்டில் எப்டினா ஊத்திரு வந்துருமானுவான் செஞ்சு குடுத்தா ஒரு நாள் கூட காது வீட்ல காலி ஆயிட்டுக்கும் ஃபிரிட்ஜுல வச்சா அடுத்த நாளே காலி அந்த மாரிலாம் இருக்கு
ஆ ஆ திருவிழா என்னைக்கு நாளைக்கு முடியுதுங்களா
ஆ இனி இனி இன்னிக்கு நைட்டோட முடிஞ்சுரு எல்லா
ஆ
கி அந்த மஞ்சள் நீராட்டு விழாலா கொண்டாடிட்டு நைட்டுக்கு பாட்டு கச்சேரி நடன கட் சேரியனா வப்பாங்க அது வச்சுட்டு அய்யோ இன் இன்னியோட முடியுதுனு நெனக்கிறே இன்னைக்கி முடிஞ்சிடு நாளக்கி அவுங்கோங்க வேலைக் போயிடுலா உம் நீயே இப்பக் காலேல விடியகால்ல அஞ்சு மணிக்குதா முடிஞ்து எல்லாமே
அ
ம் உம் சூப்பரா இஞ்துச்சுபா தாலி ல யோ கட சொல்லுங்க வீட்ல
ட்லவு அ இ வேற எதுனா பண்றீங்களான் ரி அங்
இல்லபா இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் தா
ஆ
இல்ல வேலைக் போயிட் ட்டுறுதாந்தே டீச்சரா ஒர்க் பண்ணிட்டுருந்தே இப்ப ஒரு சிக்ஸ் சுஸ்மந்தா வீட்ல தா இருக்குறே நானு எக்ஸாம்காக படிச்சிட்டு இருக்கே அதுனால தா கொஞ்சோ வீட்ல இருந்தா கொஞ்ச டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆ எக்ஸாம்கு படிச்சுட்டு இருக்கே டே பாஸ் பண்ணிட்டே அதுக்கு பிரிப்பேர் பண்ணி
ஆஹ்
உம் அதுவு பாத்துட்டு இருக்கே அ சம் ஆஃப் டைம் எதுனா ஒர்க் ப்ராஜக் இங்க ஒர்க் இருந்துச்சுனா அதுவு பண்ற லேப்டாப்ல என்ன பண்றது வீ இல்லவு சும்மாவும இருக்க முடியல எதுனா ஒரு பர்க் பண்ணிட்டேதா ருக்கிற
அ
உம் உங்க ஹஸ்பண் ன்னா ஒர்க் பண்ணிட்ருக்காரு
ஒரு பதிப்பகர்கள்கள் புக்குங்களாம்
ஓ ரிஜிஸ்ட்ர் ஆபீஸ்ங்ளா செரி செரி செரி அ செரி செரி இந்த ரிஜிஸ்டர் ஆபிஸ் தா பதிப்பகம் இருந்தாங்க தா ஒர்க் பண்ற செரி செரி நல்லா சந்தோஷம் பா சரிங்க தோழி அடுத்த இணைப்புல போம் நன்றி தோழி ம்